ஹலோ ஆ கேக்குது தோழி நா ‌பேசுறது கேக்குதா உங்களுக்கு
கேக்குதா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க தோழி நீ இன்னிக்கு எத பத்தி பேசலாம்
ஆ இன்னிக்கு வந்து அ இப்ப வந்து நறையா வந்து கருவிகள வந்து நம்ம வீட்டுல பயன்படுத்தணோம் இல்லையா அதாவது வந்து் துணி துவைக்கிறதுக்கு பாத்திரோ வளக்கறதுக்கு சிக்கா அந்த மாரிலா வந்து நம்ம நறைய பயன்படுத்த இருக்குறோ இல்லியா அத வந்து எந்த அளவுக்கு பயன் உள்ளதா இருக்கு ஆ இயந்திரங்கள் ஆமா ஆ ‌‌ ஆமா வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்டின்னு சொல்றத பத்தி பேசலா தோழி இப்ப பாத்தீங்கனா க வாஷிங் மிஷின் அப்டின்னு சொல்லிட்டு துணித் துவைக்கிற இயந்திரம் வந்து நம்ம வச்சிருக்கோ ல்லையா அது வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்டின்னு பாத்தா நமக்கு வந்து பயனுள்ளதாதா இருக்கு இப்ப வேலைக்கு நம்ம அவசர அவசரமா வந்து நம்ம வீட்ல எல்லாருமே வேலைக்கு போறோம் நம்ம கொழந்தைங்கல வந்து நம்ம பள்ளிக்கு அனுப்புறோ ஆ நம்ம கணவர் வந்து வேலைக்கு அனு அதுக்கப்புறோ நம்முளுமே வேலைக்கு கிளம்பி ஓடுற நேரத்து அதுல வந்து அந்த துணிய வந்து நம்ம அதுல போட்டுட்டு போயிட்டோம் அப்டின்னாக்கா அது வந்து துவைச்சு காய வச்சு வச்சிருக்கும் அது வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கு அப்டின்னு சொல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து பாத்திரோ வளக்குறதுக்கு எல்லாமே வந்து இந்த மாரி வந்து இயந்திரங்கள் வந்துருக்கு இல்லையா இது வந்து எந்த வகைல வந்து பயனுள்ளதா இருக்கு இத பயன்படுத்தலாமா அப்படிங்குறத பத்தி உங்களோட கருத்து என்ன தோழி
தோழி எனக்கு தெரிஞ்சு என்னனா ரோ ரொம்போ அதிகமா வந்து வந்துட்டு நேர இல்லாதவங்க ஓ அப்ப ஒரு பெரிய இப்போ பதவியில இருக்குறவங்கலாம் இத கண்டிப்பா உபயோகப் படுத்திக்கலா ஏன் கேளுங்க இந்த காலத்துல வந்து நீ தண்ணி புடிச்சிட்டு வந்து பாத்திரோ அலும்பி அத வந்து காய வச்சு அதெல்லா பண்றதுக்கு வந்து நேரங்கள் பத்துறது இல்ல நம்ம வந்து அலுவலக வேலைகள அதிகமா இருக்கிற னால இந்த இது இந்த ம எந்திரத்த உபயோகப்படுத்துறனால அதுலயே எல்லாமே வந்துடுதுங்க தோழி நம்ம வந்து என்னன்னா அடி அடுக்கி வச்சுட்டு ஓ அந்த கழிவுகள் எதுவுமே இல்லாத சும்மா தண்ணில போட்டு அலசி அதுல அடுக்கி வச்சரணு தோழி அடிக்கி வச்சுட்டீங்கன்னா அது வந்து அழஹா கழுவி அது கொதிக்கிற தண்ணிய ஊத் அது நல்லா இது பண்ணி வக் க்கும் போது இன்னுவந்து நம்ம அதுல எந்த பூச்சி இது இல்லாத நல்லா கிளீனா இருக்கு இருக்கு சுத்தமா இருக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்த ரதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்னு நான் நெனைக்கிறே தோழி
அதுல வந்து ஆ அதுல வந்து அந்த பாத்திரலா பழுதடைஞ்ச டாதா தோழி ஏதாவது பழுது அதாவது நசிங்கிடாதா இல்ல வேற ஏதாவது ஆயிடாதா தோழி
இல்ல தோழி அதுக்கான இடத்த வந்து அங்க தம்ளர் வைக்கிறதுக்கு இடமு ஆ தட் தட்டுகள் வைக்கிறதுக்கு வந்து அதுக்கு வரிசையான ஒரு இடமு கொடுத்துருக்காங்க தோ ழி அதே மாரி கிண்ணங்கள் வைக்கிறது வந்து உங்களுக்கு கின்ன ங்கள வந்து கவுத்து வைக்கிற திருப்பி வைக்கிவாங்க இலலைங்களா அதுக்கு அதுக்கு எத் தா மாரி வச்சிருக்காங்க நம்ம என்னன்னா இந்த கண்ணாடி ட இதெல்லாம் இருக்கு இல்லலைங்களா டம்ளர் எல்லா அதுக்கெல்லா இந்த கண்ணாடி உள்ள அந்த டம்ளரத்தை கவுத்து வச்சு அதை ஆடாத மாரி இருக்கிறதுக்கு அதுல வந்து வடிவமைச்சிருக்காங் கா அதுல அதே மாதிரி நம் ரொம்போ கையி பழுதுகாது ம் ஏன அதுலயே வந்து ஒரு அ சலவி சோப்பு கொடுத்துருக்காங்க
ம்
நீங்க அந்த சலவை சோப்போ பவுடர் தூளோ அதுல நீங்க அத குறி ப்பிட்டு அளவு போட்டுட்டீங்கன்னா போட்டுட்டு நல்ல நேரத்தை வந்து நம்ம அதுல இது பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு ரெடியா வச்சிரும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த நேரம் மிச்சோ இல்லைங்களா நம்ம என்னன்னா மேய் முக்கியமா வந்து நம்ம காலைல மத்தியானம் கூட அவ்ளோ பாத்ரம் ஆவாது இரவு காலலே இரவு கியமே நம்மளுக்கு நிறைய பாத்தரங்கள் அலுப வேண்டியதா இருக்கும் கழுவ வேண்டியதா இருக்கு அந்த மாரி டைம்ல அழு உலகத்து வேலை பாத்துக்கிட்டு வீட்டல சமைக்கிற வேலையு பாக் க்கறவங்களுக்கு வந்து இந்த ஒரு இயந்திர வந்து ஆ மி உதவியா இருக்குன்றது என்னுடைய கருத்து
ம் கண்டிப்பா தோழி இப்ப வந்து நா வந்து அதெல்லா வந்து பயன்படுத்தினது இல்ல ஆனா வந்து இப்ப நிறைய பேர் சொல்லி நா கே கேட்டிருக்கே இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பயன் உள்ளதாவே இருக்கு என்னோட வேலைய வந்து கடக்கடன்னு முடிச்சிடுது அப்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த வேலை பாத்தோ அப்டின்னாக்கா அதெல்லா பயனுள்ளதா இருக்கு அப்டின்னு சொல்லலா இன்னொன்னு என்னன்னா இப்ப தோச சுடுறதுக்கு எல்லாமே கூட வந்து எந்திரங்கள் வந்துட்டு இல்லயா கருவிகள் வந்துட்டு இல்லயா அதெல்லா வந்து பயனுள்ளதா இருக்குமா அப்ன்னு கேட்டா எனக்கு வந்து அந்த பயனுள்ளது இருக்க என்ன அப்டிங்கறது அந்தளவுக்கு தெரியல இன்னொனு வந்து நம்ம தவால சாதாரணமா ஒரு தவால சுடுற தோசைக்கு தோச கல்லுல சுடுற தோசைக்குமே வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு இல்லயா ஆமா அதோட ருசி வந்து நமக்கு வந்து கல்லுல சுட்ற தோசையோட ருசி வந்து நமக்கு வேற மாரி இருக்கு
ஏன்னா எப்பமே அது வந்து மின்சாரத்துல தானே இயங்குது தோழி அது அது நம்ம வந்து வந்து உடலுக்கு கேடுந்தா சொல்லுவனானு
அது எண்ணெயல்லாம் ஈர்த்து அது வந்து நல்லா இருக்கு சாதாரணமா நம்ம தவால வந்து அந்த தோசைய ஊத்தும் போது வந்து அது வந்து எண்ணெய ஈர்த்தக்காது அந்த ருசி இருக்கு ஒண்ணு பார்த்தா அந்த அளவுக்கு அந்த ருசியாவு இருக்காது அப்படின்னு தா நா சொல்லுவேன் அப்படிங்கிற வகையில வந்து இப்ப எயந்திரத்தல வந்து நம்ம தோச ஊத்துறோ அப்படின்னாக்கா அது வந்து நம்ம உடலுக்கும் கேடு விளைவிக்க கூடியதா இருக்கும் ஆ அந்த அளவுக்கு வந்து ரூஸ் சி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது அப்படின்னு தா நா சொல்லுவே தோழி அ அப்படிங்கறப்ப வந்து நமக்கு வந்து எதெல்லா பயனுள்ள வ் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நேரத்த மிச்சம் பண்ணனோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட உடல்நிலைகளையுமே நம்ம பாத்துக்கணு இல்லையா நம்ம நேரத்த மிச்ச பண்றோ அப்படிங்கறதுக்காக வந்து எல்லா வகையிலமே எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா அது வந்து அ நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்காது அப்படின்ன தா சொல்லுவே இப்போ வந்து நம்ம சாதாரணமா துணி துவைக்கிற மிஷினே யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா இயந்திரமே யூஸ் பண்றோ அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போ வேலைக்கு அவசரமா போறோ அந்த நேரத்துல வந்து நம்ம அத பயன்படுத்த திக்லா இதே நம்ம வீட்ல இருக்கிற
அந்த மாரி தா நம்மளுடைய உடல் உழைப்ப வச்சு நம்ம பயன்படுத்திக்கலா அது கரெக்ட் நம்ம ஏனா அப்ப பண்ணு போதுதா நம்ம ஆமா அது நம்ம அது நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம கையால பண்ணும் போது நம்ம கை கால்களுக்கு ஒரு பயிற்சி மாரி இருக்கு நம்ம உடல் கேடுக்கு அம் நம்ம கம்மியா கேடு விளைவிச் லான்றது தா ஏனா நம்ம ஒய் நம்ம காலையில அலுவலகத்து போம்போது இதெல்லா செய்ய முடியாது அதனால அத உபயோகப்படுத்திக்கலா அதே நம்ம சாய் இரவு இது மாலை நேரத்துல வரோ இல்லைங்களா அப்ப வரம்போது வந்து நம்ம முடிஞ்ச அளவு நம்மளோட உடல் உழைப்ப கொடுத்து நம்ம செய்யணு நம்ம அதுக்கு அது உட ல நம்ம முன்னோர்கள் வந்து அ எல் செஞ்சதுனால இன்னு வரைக்குமே அவங்களுடைய உடல் வந்து நல்லாவே இருக்கு உடல் நலத்துல ஆனா நம்மளுக்கு பாருங்க கை வலிக்குது கால் வலிக்குது நம்ம இருபத்தி நாலு ம நேர உட்காந்து செய்யிறனால இடுப்பு வலிக்குதுண்ணுவோ நம்ம வந்து கை கால ஆச சிக்காதா ஓர் ஒ பொம்ம மாரி உக்காந்து செய்யு போது நம் உடல் உழைப்புல நிறைய கேடுகள் வந்து வ வரது கூடிய வாய்ப்பு நிறையா இருக் க் அதநாளா நம்ம எவளோ கே எவ்வளவுக்கு நம்ம வீட்டு வேலைய வந்து நம்மளால செய்ய முடிய இயந்திரத்த உபயோகப்படுத்தாம நம்ப கை கால்கல கொண்டு நம்ம அத செய்யு போது நம்ம உடலுக்கு நல்லது நம்மலு மா வயிற்றுக்கு நல்லது
உம் ஆமா கண்டிப்பா தோழி இப்போ நம்ம அதயே இப்போ வீட்டில இருக்கிறப்பின் நம்ம அதையே பயன்படுத்திட்டே இருந்தோ அப்படின்னாக்கா நமக்கு உடல் பருமன் போடு இன்ன நம்ம எந்த வேலைமே நம்ம பாக்காம பாத்தீங்க அப்படின்னாக்கா கிராமத்தில உள்ளவங்களோ இல்ல வந் வந்து அலுவலகத்துக்கு செல்றவங்களே பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட உடம்பு வந்து எந்த அ எந்த விதமான பாதிப்புமே இல்லாத அளவுக்கு இருக்கு அதே அவங்கள வந்து ஒரு பத்து நாளைக்கு வீடலயே இருக்க சொல்லுங்கள இன்னு நா வேலைக்கு போன இப்ப கூட ஏ உடம் நல்லாதா இருந்துச்சு நா நல்லா தா இருந்தே ஆனா வீட்டுல இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படினாக்க எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து இப்ப ஒரு மிஷினே இருக்கு ஒரு இயந்திரமே இருக் அப்படின்னாக்கா அதுக்கு வேல கொடுத்துக்கிட்டே இருந்தா நா தா அது வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு அது அப்படியே போட்டு வச்சு அப்புடின்னாக்கா வந்து அது பழுத் தரஞ்சு ஞ்ரு இல்லையா அதே மாரிதா வந்துப் இப்ப நம்ம மனுஷங்களு சொல்லலா அது வந்து நம்ம அது வந்து பயன்படுத்துற விதத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்கணு அதே நேரத்துல வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணு அப்டிங்கற ஒரு அளவோட பயன்படுத்திக்கணு இன்னொன்னு இப்ப நம்ம ய ப துணி தொவைக்கிற இயந்திரமே பயன்படுத்தறோ இல்ல இந்த பாத்தர வெளக்கற இயந்திரமே பயன்படுத்துறோ அப்டின்னாக்கா அத வந்து கொஞ்சோ நம்ம பயன்படுத்தி பயன்படுத்துனோ அப்டின்னாக்கா நமக்கு கரண்டு மிச்சோ நமக்கு வந்து நம் மளோட உடம்புக்கு ஒண்ணு இல்லாம இருக்கு இன்னோனு நம்ம நம்ம துணியில வந்து எப்போதுமே வா அந்த மிஷின் இயந்திரத்திலே போட்டுட்டு இருக்கும் போது துணிய வந்து சீக்கிரத்திலே வந்து அது வந்து பழுதடிஞ்சிடு இல்லையா அதுனால வந்து நமக்கு என்னதா வந் து நம்ம வந்து கருவிகள கண்டுபிடிச்சிகிட்டு இயந்திரங்கள கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்துனாலுமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு அப்டிங்கறது இருக்கில்லையா அது சரியான முறையில நம்ம பயன்படுத்துணோ அப்டின்னாக்கா நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பா சிறந்த முறையில நமக்கு கொண்டு செல்லலா அப்டின் சொல்ல சொல்வே தோழி நா
ஆமாமா உண்ம அதுதா ஏன்னா வந்து நம்ம அந்த இயந்திரத்துல வந்து துணிய போடும் போது எல்லா துணிமே ஒன்னா போட்டுடுவோ இல்லைங் ளா அப்போ உள்ளாடை நம்ம கையில தொவிக்கும் போது தனித்தனியா தொவிக்கு உள்ளாடை தனியா ஆ பொடவைகள் தனியா அப்புடின்னு துவைக்கும் மோது அதுல வந்து ஆரோ க்கியமும் இருக்கு அப்புறோ வந்து நாங்க த் ஒரே தண்ணிலே எல்லாத்தையுமே அலசி எடுத்து ஒரே து இதே இது பண்ணும் ஒரே எல்லாமே ஒ மொத்தமா போட்டுதானே பண்றோ நம்போ
ஆமா
ஆ உடல் ஆரோக்கிய கேடும் நறையா இருக்கு
கண்டிப்பாக் கண்டிப்பா தோழி அதனால வந்து சிலவற்றை வந்து நம்ம தவிர்த்துக்கிறதே நமக்கு ஸ் சிறந்தது அப்பன்னா நா சொல்லுவேன்
ஆமா ஆமா எவ்வளவுக்கு முடியுதோ நம்ம உடல் உழைப்புக்கு வு உடல் உழைப்பையும் உட உடல் பயிற்சிக்கி ஏத்த மாரி நம்போ வந்து ஒடம்ப வந்து கரெக்டா வெச்சுக்குணும் அத வந்து ஜாஸ்தி இருந் விவரங்கள நம்ப யூ உபயோகப்படுத்தாத எதுக்கு ரொம்போ மு ரொம்போ முக்கியமோ அதுக் க்கு மட்டு எந்த எந்தரத்த வு வு உபயோகப்படுத்துனா நல்லா இருக்கும் நெனைக்கிறேன் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நமக்கான நேரம் முடிந்து விட் டது மீண்டும் வர அழைப்புல பேசலா தோழி நன்றி